கேக்குதுங்களா
ம் கேக்குதுங்க உங்களுக்கு
ஆ கேக்குதுங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேன்
ம் எல்லா வேலையு முடிஞ்சிருச்சா
வேல எல்லா முடிஞ்சது சும்மாதா உக்காந்துருக்கேன் என்ன வாங்கலா ஏதாவது விஷ்லிஸ்ட்ல போடலாமா அப்டின்னு பாத்துட்டு இருக்கே நீங்க
இன்னிக்கிதா வெளியே போயிட்டு வந்தேன் ஷாப்பிங்க்கு ஒரே டயர்டு இன்னைக்கி ஃபுல்லா ரெஸ் டுதான்னு நெனக்கிறேன்
ஓ வெளிய ஷாப்பிங் போறீங்களா
ஆமாங்க ஷாப்பிங் போனாவே எனக்கு கொஞ்சோ புடிக்கு என்னமோ ரொம்ப டல்லா இருந்த மாரி இருந்தது அத ஷாப்பிங் போனாவே கொஞ்ச எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்னு வச்சுக்கோங்களே அதெல்லா அப்டியே வாங்குறோமோ இல்லையோ
ஆனா இந்த வெயில்ல இவ்வளோ ஷாப்பிங் போய் ரஸிச்சு ரஸிச்சு சொல்றது நீங்க தாங்க
ஷாப்பிங் குள்ள ஜில்லுன்னு தாங்க இருக்குது வெளியே வந்த தாங்க கஷ்டமா இருக்குது ஷாப்பிங்குள்ள நல்லாவே இருக்குது வாங்குங் வாங்குறமோ இல்லையா ஜஸ்ட் அப்டியே பாத்துட்டே வந்து அந்த ஐஸ்கிரீம் இந்த வெயிலக்கு அந்த ஐஸ்கிரீம் வாங்கி சா ப்பிட்டு கண்ணு குளிச்சிய சில பொருட்கள்லா பாத்தாவே எனக்கு வந்து ஹாப்பி தா
டீ குடிச்சாதாங்க நல்லா இருக்கு
அப்டியா நா வந்து இந்த வெயிலுக்கு ஜூஸ் தாங்க குடுப்பே ஜூஸ் ஐஸ்கிரீம் தாங்க சாப்பிடுவே
இச்சச்சோ
நா மழ டைம்லதா வந்து
மழ டைம் ல ஐஸ்கிரீம் சாப்பலாங்க நல்லா இருக்கு வெயில் டைம்ல டீ குடிச்சாதா எதமா இருக்கு
அப்படியா உங்களோட கருத்து என்னோட கருத்து இப்டி ஓகே ஓகே நீங்களா ஷாப்பிங் போவீங்ளா
நா போவேங்க தீபாவளிக்கி
ஓகே ஓகே ஓகே
என்ன என்ன நா சொல்றது அ துணி எடுக்கறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது வாங்கறதுக்கு அந்த டைம்ல வ மத்தபடி காய்கறி ஷாப்பிங் அது அந்த மாதிரி மார்க்கெட் போறதெல்லா உண்டு நார்மலா ஆமா மேக்சிமம் நம்ம ஏதாவது வேணு அப்டின்னா தா ஆன்லைன்ல போட்டுக்கறோமே பத்து நாள் வெயிட் பண்ணி அவுங்க கொன்னந்து தர வரைக்கு பான்னு வச்சிருந்து
வந்து வாங்கிப்போ ஆமா ஆமா ஏன்னா நம்ம ஒரு பொருள் வாங்க போய் பத்து பொருள் வாங்கிட்டு வந்த கத தா இருக்கு நெறையா அதுக்கு ஆன்லைன்ல சம்டைம்ஸ் பாத்து பெட்ரு நம்ம என்ன பொருள் வாங்குறோமோ அப்டியே ஆன்லைன்ல டக்குன்னு வாங்கிறோ இன்னு போயிட்டு வந்து பெட்ரோல் செலவன்டு யார்டா போயிட்டு வருது இந்த ஒண்ணு வாங்க போனா அப்புற அத பாத்தா அது நல்லா இருக்கேன் வாங்கிடுவோ
டி மார்ட் பக்கமெல்லா போயிட்டோம் வச்சுகங்ளே எதுக்கு போனோம்னே தெர்ல என்னத்த தூக்கிட்டு வரோம்னே தெர்ல அது ஏதோ ரீல்ஸ்ல வர மாரிதா டப்பா டப்பா டப்பான்னு எதுக்கு இவ்ளோ டப்பா எடுக்கறேன்னு எனக்கே தெரிய மாட்டேன்து
அதுது ஒரு பொருள் வாங்க போய் இது நல்லா இருக்கே போன் டைம் இந்த இது இல்ல நம்ம இந்தெரவ வாங்கிலா திரும்ப கெடைக்காம போயிருச்சுனா என்ன பண்றது சொல்லிட்டு நம் வாங்கிக்கிறோ இல்லையா
ஆமா அடுத்த வாட்டி வரும்போது அது இல்லன்னா அப்டி தோணுது
ஆ அந்த மாரி அதுக்கோ சம்டைம்ஸ் பார்த்த ஆன்லைன் ஷாப்பிங்கே பரவால்ல செரி இது வாங்குனா ஒரு ஃபைவ் டேஸ்க்குள்ள வந்துரு போ போயிட்டு வந்து பெட்ரோல் செலவு ஒன்னுக்கு ஒரு ஐநூறு ருவாக்கு வாங்க போனா ரெண்டாயிர ரூவா செலவு பண்ணிட்டு வருவோ நம்ம ஆன்லைன்லே பெட்ருன்னு சொல்லிட்டு நெறையா டைம் நானு ஆன்லைன்ல வாங்கிரு வாங்குவ நீங்க எந்த மாரி திங்ஸ்லா ஆன்லைன்ல வாங்கு வீங்க சாரீஸு
ம் சாரீ ட்ரெஸ்ஸு அதுக்கப்றோ இந்த அ அந்த கிச்சன் ஆர்கனைசர்லா இருக்குல்ல இந்த மாதிரி அது ஸ்டாண்டு அந்த மாரிலா இருக் குல அந்த மாதிரி அப்றோ இந்த பிளாஸ்டிக் பிளவர் பாட் டுஅந்த மாரிலா வாங்குவ அப்புற இந்த ஹூப்ஸ்லா வாங்குவ இந்த கோடு இது செவுருல ஒட்ற மாதிரி ஹூக்ஸ்லா இருக்குல
ஆமா ஆமா
அந்த மாதிரி அப்றோ இந்த போட்டோ ப்ரேம்ஸ்லா நெறைய போடுவேங்க எனக்கு இந்த போட்டோ பிரேம்ஸ் எல்லா வீட்ல இந்த ஃபோட்டோலா நறைய போட்டு போட்டு வீட்ல மாட்டுறது வெக்கற்துன்னா ரொம்ப புடிக்கு அது பண்ணுவே நறைய
ஓகே ஓகே ஓகே நானு இந்து மாரி டிரெஸ்ஸு அந்த மாரி நறையா ஆன்லைன்ல வாங்குவ அப்பற இன்னொன்னு பாத்தீங்கனா அந்த ஆஃபர் டைம் போடுவாங்கல்ல அந்த தீபாவளி அந்த ஆஃபர் நறைய யா அந்த மாரி டைம் நறைய வாங்குவ
ரொம்ப வெயிட் பண்ணுவே ஆனா ஆஃபர் போடுற அன்னைக்கு மறந்து போயிடு
நாந்தா கண்டிப்பா இந்த ஆஃபர் டைம்ல வாங்வே அப்றோ வந்து நேர்ல விட ஆன்லைன்லே சம்டைம் சில சில என்ன சொல்ற்த் திங்ஸ் எல்லாமே கொஞ்ச ரேட் கம்மியா இருக்க மார்ருக்கு சோ அதெல்லா நோட் பண்ணி வச்சுட்டு நா அதெல்லா ஆன்லைன்ல வாங்வே கொஞ்சோ ஸோ அதுல்லா கொஞ்சோ ப்ரைஸ் கொஞ்சோ கம்மியா போயிருக்கே ஆஃபர்ல இருக்கே அப்டி சொல்ட்டு அந்த மார் இதுலியு வாங்வே இம் மேக்சிமம் நேர்ல
சொல்றது ஆனா டி வி, ஃப்ரிட்ஜு ஆன்லைன்ல தாங்க வாங்குனே டி வி, ஃப்ரிட்ஜு, லேப்டாப்பு சோ அதுக்கு ஸ்டெப்ளைஸ் ஸரு எல்லாமே ஆன்லைன் தா
ஆமாமாமா கண்டிப்பா நேர்ல போய் எல்லா விசாரிச்ட்டு வந்துருவோ
சொன்னா இந்த மாதிரி ஏ சி ஒன்னு போட்டே இப்டி ஆய்டுச்சி இவ்ளோ இஷ்ஷு ஆய்டுச்சி அப்டின்னு அதுக்கப்பறந்தா பக்குனு ஆய்டு ச்சி நல்ல வேல நம்ம முன்னாடியே போட்டுட்டோ அப்டின் ஆ அந்த அது அவ அப் அப் அதா சொன்னா ஆ ஃபர் டைம்ல வாங்குனே எந்தம்பி வாங்கனா அவனுக்கு நல்லாருக்கு எனக்கு மட்டு இப்பிடி வந்து வாச்சிடுச் சி அப்டின் சொல்ட்டு சொன்னா
ஓ அப்டியா நா வெஜிடபிள்ஸ் கூட சம்டைம்ஸ் ஆன்லைன்ல தாங்க போடுவே
ஆ இங்க வந்து அந்தளவுக்கு எதுவு இன்னு வர்ல வெஜிடபிள்ஸ் ஆன்லைன்ல டெலிவர் பண்றளவுக்கு இந்த ஏரியா இன்னு வரல
அப்டியா ஆனா வெஜி
ஃபுட்டு கூட அந்த மாதிரி ஜொமேட்டோ ஸ்விக்கி அதெல்லா இந்த பக்கோ கெடையாத்
அப்டிங்களா அப்டிங்களா சேரி சேரி சேரி அதுல் மாரி நானு கொஞ்ச கொஞ்சோ ஆன்லைன்ல வாங்கற்து கொஞ்சோ ஓகேவா தா இருக்கு சம்டைம்ஸ் பாத்தா நம்ம நேர்ல போய் பாக்கணு கொஞ்சோ ஃப்ரியா இருக்கு மைண்டு அப்டில்லா போன் நம் ஆன்லைன்க்கு போன் நேர்ல போறது கொஞ்ச நல்லார்க்குங்க இல்லையா அதுல போய் வாங்கற்து கொஞ்சோ ஓகே இன்னோனு வந்து நம்ப ஆன்லைனு விட நேர்ல பாத் டெஸ் பண்ணி வாங்கலா நம்ப பாத்து வாங்கலா என்னது ஆன்லைன்ல பாக் போத் நல்ல குவால்ட்டியா இருக்க மாரி காம்ச்சிருக்காங்க நேர்ல